கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ஒ. என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா இருக்கே
சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டே என்ன சாப்ட்டீங்க
நா வந்துட்டு இட்லி சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா தோச சாப்ட்டே
ஓ தோச கூட என்ன வெச்சு சாப்ட்டீங்க
தோச கூட தேங்கா சட்னி வெச்சி சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா கார சட்னி வெச்சி சாப்ட்ட
உங்குளுக்கு புடிக்குமா
ஆ எனக்கு மிகவும் புடிக்கும் உங்களுக்கு
எனக்கும் மிகவும் புடிக்கும்
அ ஆ நல்லா இருக்க நீங்க
நல்லா இருக்கே வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா ஹலோ உங்களுக்கு கேட்கிறதா
ஹலோ
கேக்கிறதா
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க
ம் வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாருமே மிகவு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
ஆ
வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாருமே வந்து வெளியில போயிருக்காங்க
சேரி
உங்க வீட்டுல எல்லாரு
சும்மாதா இருக்காங்க
அப்பறம் நா உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி செய்யறது எப்டின் சொல்லி குடுக்கட்டா
சொல்லி குடுங்க
மொதல்ல
சொல்லுங்க
அ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க
செரி
அதுக்கப்புறோ ஒரு பெரிய ஒரு குண்டா பிரியாணி செய்யற அளவுக்கு ஒரு பாத்ரம் எடுத்து வச்சி விடுங்க
சேரி
அப்றோ சிறிதளவு எண்ண ஊத்திக்கோங்க
சேரி
கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சிரு கடுகு எண்ணியாங்க போட முடியு
அள்ளி போட்றதாங்க சேரிங்க
அள்ளி போட வேண்டாங்க கிள்ளி போட்டா போது
சேரிங்க
அ கடுகு பொரிஞ்சு பட்டாசு வெடிக்கிற சவுண்டு வரு
ஓ சேரிங்க
ஆ அதுக்கப்பறோ வந்துட்டு கொஞ்சோ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்லா
சேரி
அப்றம் வந்து வெங்காயொ வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோங்க அத எடுத்து உள்ள போட்ருங்க
வெங்காயத்த எடுத்து நல்லா போட்டுக்குணும் சேரி இதற்கு முன்னாடினாலே இதெல்லாம் பண்ணணுமா இல்ல நம்ம பண்ணம் போதுதா இதெல்லாம் நம்ம அறுக்கணுமா
முன்னாடி நாளே பண்ணி வக்கிறது வந்து உங்க சௌரியந்தா
வெங்காயம் அறுத்தா அது விஷமாயிருன்னு சொன்னாங்க
வெங்காயம் அறுத்தா விஷமாயிருன் சொன்னாங்ளா
ஆமா அறுத்து வெக்க கூடாது அது நம்ம சமைக்கம் போதுதா அறுத்து அப்டியே போடணு அப்படின் சொன்னாங்க
அப்பிடியெல்லா ஒன்னு இல்லைங்க
அப்பிடி எல்லா எது இல்லையா சேரிங்க
அப்பிடியே உங்களுக்கு வெஷொ வேணுன்னாலு ரசொ வெக்க சொல்லி தரே அதுவே வெஷம் மாரிதா இருக்
ரசம் வெஷம் நல்லாருக்குங்க
ஆ சரி நம்ம பிரியாணிக்கு வாங்கலா ஆ
சொல்லுங்
அ இப்போ வந்துட்டு வெங்காயொ நல்லா பொண்ணிறமா ஆகுற அளவுக்கு வருத்துக்கோங்க
வெங்காயம் பொன்னிறம் சரிங்க வரதுக்கப்புறம்
தக்காளிய வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க அறுத்து வெச்சிருங்க
தக்காளி எவ்ளோ தக்காளி அறுத்து வெக்கணு
உங்களுக்கு எவ்ளோ ஆளுக்கு பிரியாணி செய்ய போறீங்க
நா செய்ய போறது இல்லைங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க
ஒரு ஆளுக்கு செய்யறக்கு ஒரு ரெண்டு தக்காளிய மாரி கணக்கெடுத்துக்கோங்க
ரெண்டு தக்காளி போட்டா ரெண்டு வெங்காயமும் போட்ணு அப்டிதானுங்க
ஆ வெங்காயொ ஒரு மூணு போடுங்க
தக்காளிய விட வெங்காய அளவு அதிகமா இருக்கணு
ஆமா
சேரி
அதுக்கப்புறொ வந்துட்டு அ தக்காளி வெங்காயோ அந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த அதோட வாசனை எல்லா போற அளவுக்கு நல்லா வதக்கணு
வதக்கனக்கப்புறோ வாசன இருந்தா அது ஒரு மாரி நல்லாருக்காதாங்க
இஞ்சி பூண்டு ஓட வாசம் வந்து நல்லா இருக்காது அது போற வரைக்கு நம்ம வதக் க்கு அதா நல்லாருக்கு
அப்டி வாசத்தோட போட்டா பிரியாணி நல்லாருக்காதாங்க
ஆஹா நல்லாருக்காது
சேரியா
அது நல்லா வதக்கி சுருங்கி போனதுக்கப்றோ இது ப் மசாலாலா போடலா இப்போ
மசாலா போடலா என்ன மசாலாலா போடணு
பட்ட சோம்பு கரம் மசாலால்லா போடுங்க
செரி பட்ட எல விரும்பறவங்க போட்டா போதும்ல எல்லாரு போட வேண்டாம்ல பட்ட கிராம்புல்லா
அ பட்ட கிரம்பு போடலின்னா அது பிரியாணியே இல்லைங்களே
அப்டிங்களா செரிங்க பிரியாணி எல போடுனுவலா அது போடுவாங்களா
ஆ பிரியாணி எல எல்லாரு வரேன்லங்க அப்றோ சொல்றே வர ஆ ஆ அத பிரியாணி எல பட்ட கிராம்பு சோம்பு இது இது எல்லாமே சேந்ததுதா கரம் மசாலா இருந்தால் ஆ இது இருந்தாலு நம்ம இதயு போட்டுட்டு கரம் மசாலாவயு கொஞ்சோ பேருக்கு போட்டுக்கலா
அது போட்ட ஒரு மாரி ரொம்ப தெகட்டாதாங்க
அப்டியெல்லா ஆய்டாது நம்ம கொஞ்சமா தான போட்றோ
அப்டிங்களா சேரி
ஆ அதுக்கப்புறமா வந்துட்டு மொளகா தூள் போட்டுக்லா
மிளகாத்தூள் போட்டா காரமாருக்காதங்க
காரமா இல்லாம சப்புன்னு சாப்ட்டுகுவீங்ளா
செரி சொல்லுங்க
அப்றோ உப்பு போட்டுக்கலா உப்பு போட்டா உப்பு கரைக்குமானு கேட் றாதீங்க உப்பில்லனா சாப்ட முடியாது
உப்பா செரி உப்பு எவ்ளோ அளவு போடணுங்க
உப்பு வந்து தேவையான அளவு போடணு
தேவையான அளவு மொளகாத்தூள் போட்றத விட உப்பு கொஞ்சோ கம்மியா போடணு அப்டிதானங்க
மொளகாத்தூள் போட்றத விட உப்பு நெறையாவே போடணு
உப்பு நெறையா போடணு
அப்றோ வந்து இது எல்லாத்தையு நல்லா கலக்கி உட்டுக்கலா
ஆ செரிங்க
கலக்கி உட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ கறி பிரியாணி செய்யறோ கோழி பிரியாணி செய்யறோ
செரிங்க அப்போ ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ கறி போடணுமாங்க
ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு ஒன்றரை கிலோ கறி போட்டாதாங்க கரெக்ட்டா இருக்கு
வாசனையோட இருக்கோ அப்டிதான
அப்டிதாங்க
செரிங்க செரிங்க ரெண்டு கிலோ கறி போட்டா இன்னுமே வாசனையாருக்குமா
ஐயோ ரெண்டு கிலோ கறி போட்டா அரிசியே இருக்காதுங்க வெறு கறி மட்டு தா இருக்கு
விடுங்க நம்மதா கறி பிரியாணி தான
ஆ ஆ செரி விடுங்க அப்போ நம்ம ஒரு மூணு கிலோ வே போட்டுக்லா
மூணு கிலோ போட்டுக்கலாமாங்க செரிங்க எப்பயுமே கோழி பிரியாணி தா நல்லாருக்கு ஏங்க மட்டன்னொன்னு அவ்ளோக்கா நல்லாருக்காது
ஆமா அ அ அதுதாங்க கோழி பிரியாணி தா நல்லாருக்கு
ஆமா இங்க இருக்ற பசங்களு எல்லா கோழி பிரியாணி தா ரொம்ப விரும்புவாங்க
ஆமா ஆமாமா ஆடு பிரியாணிங்கரதே தெரியாம போயிடுச்சு
ஆமாங்க சரி வாங்க சொல்லுங்க நீீங்க
ஆ அதுக்கப்பறோ வந்துட்டு அ இது க கறிய உள்ள போட்ட அப்றோ நல்லா கிண்டி விட்டுக்கணு
கிண்டி விட்டு கிண்டி விட்றது சரிங்க
கலக்கி விட்டுக்கோங்க
கலக்கி விட்டுக்றதுதா கிண்டி விட்றது சரிங்க
அ அதுக்கப்றோ வந்துட்டு மூடி வைங்க
தண்ணி ஊத்துறத பத்தி நீங்க சொல்லவே இல்ல
மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு அதுல ஐயோ தண்ணி ஊத்தனுங்க ஒரு நிம்ஷோ வந்துட்டு ஆ இது போகட்டு
கலக்கிதாங்க ஊத்துவாங்க என்னங்க நீங்க
அதுதாங்க தயிர அதா சா சொல்லும் போது எடைல பேஸ்னீங்னா எனக் பிரியாணி செய்யறதே மறந்து போயிருங்க
கொஞ்ச பிரியாணி செய்யறது எப்டிங்க மறக்கலா மறக்கலாமாங்க அதெல்லா சொல்லுங்க நாள பின்ன செ செஞ்சு தர வேண்டாமாங்க நீங்க எல்லார்த்துக்கு
சேரிங்க இப்ப வந்து மூடி வச்சுருங்க ஒரு ரெண் ரெண்டு நிமிஷத்துக்கி
சேரிங்க
அதுக்கப்றோ தயிரு
தைரு அ செரிங்க உங்களுக்கு நா பேசறது
எடுத்து கொஞ்ச சுவச்சு பாருங்க அப்பதா உப்பு இருக்கா காரம் இருக்கா என்னன் தெரியு
ஓ சேரிங்க
அது வந்து ஒரு ஒரு சதவீத வந்துட்டு அ நல்லா உப்பு கரிக்கிற மாரி இருந்தா தா நம்ம அரிசி போடும் போது அதுக்கு இதுக்கு சம மாயி சுவை நல்லாருக்கு
சமமாகாம இருந்தா சுவை இருக்காதுங்ளா
ஆ ஆமாங்க
சுவை இல்லனா சாப்பிட முடியாது ஏங்க
ஆ ஆமாங்க
சேரிங்க
அ அதுக்கப்பறோ அரிசிக் தண்ணி கொதிச்சு வந்தப்றோ அரிசி எடுத்து உள்ள போட்ருங்க
சேரி எவ்வளோ அரிசி போடணுங்க
ஒருத்தங்களுக்கு செய்வீங்கன்னா ஒன்ற டம்ளர் அரிசி போடுங்க போது
ஒன்றர டம்ளர் அரிசி ஒருத்தங்ளுக்கு பெ நெறயா இருக்காதாங்க
ஆ நாலு பேரு சாப்பட்ற மாரி இருக்கு பிரியாணின்னா எப்பமே நெறைய விரும்பி சாப் ப்பிடுவாங்கல்ல
ஆமா ஆமா செரிங்க
ஆ அதனால அப்படி போட்ருங்க
சேரிங்க
அப்புறம் வந்து அ
சேரிங்க ஒரு செகண்ட் இருங்க நா அம்மா கூப்படறாங்க